ஒ
ஹலோ
ஹலோ கேக்குதா
அ
ஹலோ எனக்கு நான் முன்ன இருந்தாலுமே ஹார் எக்ஸ்டென்ஷன் வச்சதுனால அதேஹார்டென்ஷன் அடுத்த நாள் ரிசப்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே தெரியுமா அது அது இருந்தனாலதா எனக்கு அப்பவாவது நான் கெளம்ப முடிஞ்சுது ஏன்னா இல்ல நம்ம ஹேர எதுவுமே பண்ண வேண்டா ஜடை போட்டத லைட்ட பிரிச்சு விட்டுட்டு அடுத்த மேல அப்டியே ஹரச்சு டென்ஷனை செட் பண்ணிட்டாங்க
ம் ம்
அப்போ கொஞ்சோ சீக்கிரமா கெளம்ப முடிஞ்சு இல்லனாலா கஷ்டோ அதை ஸ்ட்ரைட்டன் பண்ணி மறுபடியு அத கிரீம் போட்டு ஸ்ட்ரைட்டன் பண்ணுவாங்க கொஞ்ச நேர ஆகும் பண்றதுக்கு இதுன்னா ஹாரு டேமேஜ் ஆகாது
ஆமா இது போட்லா
ம் உனக்கு நீ எப்டியோ இப்போ நெட்டு வெச்சாலு இது ஃப்ரீ ஹேர் போட்டாலு ஓகேவா இல்லைன்னா இதுவு
ஆனா வந்து நாங்களுமே கிறிஸ்டின்லயுமே கிறிஸ்டின்லயுமே வந்து ஃப்ரீ ஹார் வ வந்து கரெக்டா சூப்பரா இருக்கு அந்த மூவில எல்லா பாத்தியா நறையா இல்ல நறையவே மேக்சிமம் எங்களுக்கு வந்து முன்னாடில இருந்தே அதா முன்னாடில இருந்து கூட அத மேக்சிமம் போடுவாங்க
ஆ இவங்க கவுன் தான் போட்ருக்காங்க ஆனா அது கவுன் போட்டு அ கொஞ்ச விரிச்சுதா போட்ருந்தாங்க நெட்டு வச்சிருந்தாங்க நல்லா இருந்துச்சு
ஆனா வந்து அந்த நெட்டுக்கு அப்படியே ஹேர் கொஞ்சோ அப்டி ஒரு மாரி ஃப்ரீ ஹேர் இல்லைனாலு ஒரு மாரி லைட்டா கட்டிட்டு எதாவ ஒரு டிசைன் மாரி வெச்சிட்டு அப்படி கொஞ்சோ லூஸ் ஹேரா இருந்துட்டு
ஆமா ஃப்ரெண்ட்ல கொஞ்சோ பேங்க்ஸ் விட்டு கொஞ்சோ கர்ல் பண்ணி போட்டா சூப்பரா இருக்கு ரொம்ப ஆனா எங்க அக்கா ஒருர்த்தி மெஸ்ஸி பிரரைட் தா போட்டிருந்தா மெஸ்ஸி பிரரைட் போட்டு நடிச்சு வெச்சிருந்தாங்க இல்ல அப்டி ஹிந்து மேரேஜா எடுத்தாங்கனா இது பின்னாடி வந்து ஃப்ரீஹார் ஒரு ஃப்ரண்ட்ல டைப் பண்ணிட்டு நாலாவது கால் ஹலோ
என்னது
ஹலோ கேக்குதா
அ ஹலோ கேக்குது சொல்லு
எடையில கேக்குது திடீர்னு ரொம்ப அமைதியா இருக்கு
ம் என்னதோ எடைக்கெட கேட்க மாட்டேங்குது
எடலே எடலே நெட்வர்க் இஷ்யூ ஆவுது
ம்
உன் ஹஸ்பண்ட் விடிய காலந்தா வருவாங்களா
ஏ வந்தாச்சு இப்ப கொஞ்சோ முன்னாடி தா வந்தாங்க
ம்
இனி காலைல விடிய கால்ல எந்திச்சு போவாங்க
ம்
தம்பி இனி எப்ப வரு
அவன் இந்த வார வரலானு நெனைச்சா அது எங்கயோ பேங்களூர் எதோ போ சொல்லிருக்காங்க ஆபீஸ்ல இருந்து அதனால அங்க போயிருக்
ஏ சாரி எடுக்குறதுனா ஒரு வாட்டி பாரிஸ் ட்ரை பண்ணி பாரு
ம் ம் பாப்போ
ஆ கல்யாணத்துக்கு லெகங்கா எல்லாமே பாரீஸ்லதா கொஞ்சோ அஃபோர்டபுளா இருக்கு வெளியல எடுத்தொனா டொண்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட்கிட்ட போகு
அங்க ரேட்டு கம்மியா
கம்மியா கம்மிலந்தே இருக்கு எனக் எடுத்தது எயிட் தௌசண்ட்கிட்ட வந்துச்சு அது கொஞ்சோ ஹெவி ஸ்டோன் ஒர்க்கு ஹவி ஸ்டோன் ஒர்க்குனா அடியிலருக்க கேன் கேன கழ்ட்டிறலா எனக்கு அப்டினா அது நல் புடிச்சிருந்து ஃபோட்டோனால கலரூ நார்மலா அதவிட கம்மியானது எப்டி தெரியுமா இருந்துச்சு நார்மல் த்ரெட் ஒர்க்ல எம்ப்ராய்ட்ரி குடுத்துருப்பாங்க தெரியுமா முன்னாடி எல்லாரு மே போட்டுட்டு இருந்தாங்கள லெஹெங்கா எறங்கன டைம்ல அதுதா இருந்துச்சு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்க்கெல்லா அது எப்டினா சும்மா ஃபோட்டோ நார்மலா இப்ப நறைய பேர் போட்டு நம்ம பாத்துருப்போல அந்த மாதிரிதா இருந்துச்சு ஒரு ப்ரைடல் லெஹங்கா ஃபீல் வர்ல அதெல்லா பாக்குபோது
ம் நீ அங்கதா வாங்குனியா
இது வந்து சூப்பரா ஆமா இது சூப்பரா சோ அது மாரி ஜென்ஸுக்குமே கோட்சூட்லா அங்க நறைய கலெக்ஷன் நல்லாருக்கு கொஞ்சொ அஃபோர்டபுளாவு இருக்கு ரியாதோட ரேட் அதிகோதா நாங்க ரிசப்ஷனுக்கு ரெண்டுமே அங்கதா எடுத் தோ லெகங்காவு இதுவு கோட்சூட்டு எ தம்பி எல்லாருமே கோட்சூட்லா அங்கதா எடுத்தாங்க மத்த கடைலலா செட்டாவு வராது வெறு கோட்டு மட்டு பிளேசர் மட்டு தனியா இருந்துச்சி இதுன்னா ஒரு செட்டா வரு ஹலோ
ம் கேக்குது கேக்
ம் உங்க கிறிஸ்டன் வெட்டிங்களா காலேலயே பிளேசர்தான போடுவாங்க
ஆ போ
அப்ப ரிசப்ஷன்கு என்ன போடுவாங்க
ரிஷச்சனுக்கு செர்வாணி அந்த மாரி போட்டுக் எதா புடிக்கலனா
ஷெர்வானி அந்த மாதிரியா
இதுவு போடுவாங்க கோட்டும் போடுவாங்க அ அ
கோட் போட்டா காலைலயுமே சேம் கோட்டுதா நைட்டு கோட்டு போட்டா
ஆ காலே ல வந்து அவுங்க இஷ்டத்துக்கு போடு அவருக்கு கோட் ஆ அந்த மாரிலா இவ போட மாட்டா ஈவினிங் வந்து அவுங்கள வேர மாரி போடுவாங்க மேக்ஸிமம் இந்த மாரிலாதா எடுப்பாங்க கிறிஸ்டின் வெட்டிங்
எங்களுக்கு மூணுமே மூணு டைப்பு
பாய்சுக்கு பெருசா ஒன்னுங் கெடையாது
ஆ என்கேஜ்மெண்ட்டுக்கு அவுங்குளுக்கு ஒரு மாடல் கொஞ்சோ ஒரு பஞ்சாபி டைப்ல ஷெர்வானி மாரி ஒரு டைப்பு அது பாருங்க ஆ கல்யாணத்துக்கே வேஷ்டி சட்ட ஈவினிங் ரிசப்ஷனுக்கு நார்மலான கோட்சூட்டு செட் ஆட்ட
டா காசிலியா எள எடுத்தது போடவே மாடோ போட்டு போவ முடியும் இங்க எங்கல்லாம்
ஏ அப்டின்னா போடுவாங்க கலேஸ் இப்போ க்ளோஸ் ரிலேஷன்ல கல்யாணோ வரு தெரிமா தம்பி கல்யாணோ ஒ அக்காக்கா ஆ அந்த மாதிரி போல்லா இல்லாம போட முடியாது ஆனா அன்னைக்கு ஒரு நாள் அந்த போட்டோஸ்க்கு நல்லா இருக்கணோலா அதையு பாக்கணுல நம்ம மேக்கப் போட்டு டிரரெஸ்ஸு மோக்கையாயிட கூடாதுல்ல
ம்
செல பேரு வந்து லேகேங்கா எடுத்தாலு ஓவர் நெட்ட கைய்யா வச்சி தக்கிறது அதெல்லா நல்லா இருக்காது பாக்குறதுக்கு கொஞ்சோ நீட்டா அரக்கனு நா பின்னா லயங்காக்கு செட் ஜோவல்ருக்குல்ல
திட்டா
ஆமா அது அவங்க அப்டிதா போடணுனு அவுங்களுக்கு ரூல்ஸ் இருக்கு அவங்க மேக்கப் அந்த ஹிஜாப் அதுக்கெல்லா ஓகே செட் ஆவு ஆ
இல்ல அவங்க எப்போமே ஃபுல் ஹேண்ட் போட்றனால அவுங்ளுக் செட் ஆவு
அவங்களுக்கு ஃபுல் ஹாண்டு தான போட் ஆகணு கையல்லா காமிக்க கூடாதுதெல்லா
ம்
நமக்கு அப்டி இல்ல அப்டியுமே ஜுவெல் செட்டு பேர் பண்ணுவாங்கல்ல லேஹேங்காக்கு அந்த மாதிரி போட்லான் தா நெனச்சே அப்பறம்மா தா ஜுவல் செட்டு ஒவ்வொரு ஜுவல்லையு கேட்டன்னா ரெண்டு மட்டுமே டூ தௌசண்ட் சம்திங்
ம் ம்
இப்போ பேங்க்ல தவரா ஒரு ஹாரம் அந்த மாதிரி இப்போ எக்ஸ்ட்ரா நீ நெக்லஸ் அந்த மாதிரி எடு த்தனா டிசைன பொறுத்து அதுக்கான ரேட்டு டபுளா வரு பேங்கள் அந்த மாதிரி எல்லா ஒவ்வொனுக்கு ஒவ்வொரு ரேட்டு
வாங்கி வுட கூடாதா
ஆ நா பத்தே இது சரியா ஆவாது மேக்கப் ஆரிஸ்டே சம நீ பேசாம ஜுல்லே நா நெனசே இங்க வந்து ஜுல்ல நம்ம கழிட்டி வக்கிறது சேஃப் கடையாது அன்னக்கி என்ன மேக்கப்புக்கா மேக்கப் ரிசெப்சன் லுக்குக்கு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்குனாங்க நேத்தே ஃபிரைடல் லுக்குக்கு டென்னா டுவெல்லா டென் டென்
ஒரு நேரத்து துட்ருக்கா
ஆமா அது வந்து வேல கொஞ்சோ அதிகோ அதனால ரெண்டு சேரி மாத்தணு அது பெறகு இது ஜட பின்றது கேர் ஸ்டைல் கொஞ்ச டைம் ஆவு அது பண்றதுக்கு அத சுத்தி பூவ டெக்கரேஷன் குடுக்குறது அ ஜுவல்ஸ் மாட்றது திந்துபோச்சி வேல அதிகோ அதனால எல்லாத்துலயு அது மேக்கப் வந்து முகூர்த்தத்துக்கு போட்ற மேக்கப் நமக்கு லாங் லாஸ்டிங்கா இருக்கணு அதுனால அதுக்கேத்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்ல திங்க்சு
எந்த கலரு
பிங்கு பிங்க்கு ஆமா பிங்க் ஆனா பிளவுஸ்ல வந்து நா கிரீன் கலர் இன்ஃயூஸ் பண்ணியிருந்தே ப்ளவர்ல வெறும் பிங்கா இருந்தா
ஆனா இப்ப கொஞ்ச நாள் ஆட்டு எல்லாரு பிங்க்குதா வெட்டிங்கு முன்னாடி எப்டி வந்த ஒரு கிரீன் கலர் ஆது ஒரு வெட்டிங் சாரீ மெருன்
தே பிங்கு ட்ரெண்டிங்ல இருந்து சோ ஆனாலு எனக்கு மெருன் எடுக்கணுனு ஒரு ஆச இருந்து
முன்னடி மெருன் பாத்தால அது ஒரு வெட்டிங்க்
ஏ நா அன்னைக்கு மெருன் பாத்தே மெருன் வேணும்னு ஆனா அது வந்து புல் கோல்டன் ஸ்டைல்ல இருந்துச்சு மெரூன் ல ஃபுல்லாவே ஜரி ஒரக் மாரி இருந்துச்சு அப்ப அத வெளிய வெளிச்சத்துல வச்சு பாத்தா
டக்குன்னு பாத்தா மெரூன் சேடா அடிக்காது ஃபுல்லா கோல்ட் சேடாவே இருந்தது ஆ அதானா மெருன் சாரி புல்லா கோல்ட த்தமா எப்டி இருக்கு தி னா ரொம்ப நம்ம கெட்டி காமிப்பாங்கல்லா அப்ப ரொம்ப எனக்கு செட் ஆன மாதிரி இல் ஆனாப் பிங்க வந்து கொஞ்ச நம்மள பிரைட் ஆ காமிக்கிற மாதிரி அனாலா
பிங்க்கு இப்ப எல்லாரு எல்லா
ஆமா எல்லா நம்ம போய் கெட்டி பாக்கும போது தா நம்ம நெனைச்ச கலர விட அடுத்தடுத்த கலர் நமக்கு பெஸ்ட்டா இருக் குமோனு தோணு இங்க நெனச்சிட்டு போற கலரா ஒண்ணா இருக்கு அங்க போய் கெட்டி பாக்கு இருக்கும்போது அதனோட டிசைன் எல்லா கரெக்டா இருக்கு அசோகால
ம் எல்லாரு அங்கதா போறாங்க இப்போ
அங்க அங்க வந்து பட்டு கலெக்ஷன் நல்லா இருக்கு மத்த கலெக்ஷன்லா நம்ம இல்லா ரேட் அதிக இப்ப இந்த பட்டு டைப்ல சுடி இருக்கும்ள அது பாத்தோ த்ரி தவ்சண்ட் சம்திங் அது அதுக்கு கீழ இல்லவே இல்ல அப்டியுமே ஹட் அட்ஜஸ்மெண்ட் அதெல்லாரும் ஓவரா இருக்கு நம்மல்லா கிட் செக்ஷன்ல தா போய் பாக்கணு
ஆனா பட் எல்லாமே அசோஹால கலெக்ஷன் நல்லா இருக்கு
பட்டெல்லா பட்டு சாரி எல்லா அஃபோர்டபிள் பிரைஸ் தான அங்க
ஃபோடபுலயு இருக்கு எனக்கெடுத்ததானா கொஞ்சோ டென்னோ டுவெண்ட்டியோவானு அந்த பிரைடல் சாரிக்குனே ஆமா பிரைடல் சாரிக்குனே தனியாட்டு எடுக்கறதுல்லா
அது அதுக்குன்னே வந்து ஒரு ரேட்டு இதுக்கு மேலதான்னு வச்சிருக்கணு
ஆமா ஆனா அத விட கம்மியாவு அத விட கம்மி இருந்துச்சி டிரெஸ்ஸெல்லா டூ தௌசண்ட் சம்திங்லா எங்க அண்ண மேரேஜ் அங்கதா எடுத்தே டூ தௌசன்ட் ஃபவ்